ஒ
சொல்லுங்க
ஹலோ நா பேசது கேக்குதா? ம் என்ன பண்ணிட்ருக்க?
ம் சும்மாதா உக்காந்துட்ருக்கே
சும்மாதா இருக்கியா? வேலல்லாம் முஞ்சிச்சா
இங்க இன்னு கொஞ்சருக்கு
இன்னு கொஞ்சொ
உங்க பசங்க வந்துட்டாங்ளா?
ம் பசங்கல்லா வந்துட்டாங்க
ம்
ஸ் மாத்திட்டு
படிக்கிறாங்க சாத்தி
நல்லா படிக்கிறா ம் நல்லா படிக்கிறா
சின்ன தம்பி ப ப்ரீ கே ஜா எல் கே ஜா
யூ யூ கே ஜி
ம்
யூ கே ஜி போயிட்டாரு அவரு படிக்கிறாரு
நா ப்ரீ கே ஜி சேப்பாங்க எத்தன வயசாவ்து?
நாலு வயசு ஆவ்து
இதா ஃபஸ்ட்டு சேப்பாங்க யூ கே ஜி சொல்ற
அவ போன வருஷத்துலந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு தா இருக்கா
ம்
போன வருஷொ எல் கே ஜி இப்ப யூ கே ஜி
மூன்ற வயசுல ப்ரீ கே ஜி தான சேப்பாங்க
அதா அவ எங்க வீட்டு பக்கத்துலே பால்வாடி இருக்குல்ல
ஆமா
அங்க போய்ட்டா பால்வாடி போனா அப்றோ ஆ எல் கே ஜி சேத்தாரு ஸ்கூல் சேக்க பாத்து
கேக்கறாங்க எல் கே ஜி சேக்குறீங்க
எல் கே ஜி
கேட்டே எல் கே ஜி சேத்துட்டீங்களான்ட்டு
சாத்விக்க வந்து மூணு வயசுல சேத்தே எல் கே ஜி
ம்
ஆனா ஏன் கிஷாந்த வந்து ம் நாலு வயசுல சேத்தே இப்ப அவருக்கு வந்து அஞ்சு வயசு ஆக போகுது
ம்
ரெண்டு மாசத்துல
ஓ
ஊ அக்கா பசங்கல்லா நல்லா இருக்காங்
ம் எல்லா நல்லாருக் காங்க
அக்கா நல்லா இருக்காங்களா?
ம் நல்லா இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க
இப்ப வந்து எங்க இருக்காங்க மாமியார் கூடயா?
ம் ஆ மாமா அங்க வெளியூரு வேலைக்கு போறனால இங்க வீட்ல இருந்தே போறாரு ஒன் அவர் ஒன் ற மணி நேரோ ட்ராவலு அது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாரு இங்கயே சொந்த ஊருக்கு
ஆமா ரொம்ப தூரமா இருந்தாங்கல்ல இப்ப இங்கயே வந்துட்டாங்களா?
கிராமத்துல இருக்காங்கல்ல
ம்
அதனால அவரு சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க
சரி சரி
ஒன்ர மணி நேரோ ஆவு அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஒன்றர மணி நேரோ ரெண்டு மணி நேரோ ஆவு
ஒன்ர மணி நேரோ ரெண்டு மணி நேரோ ஆகுமா?
புரியல
இப்போ ஈஸியா இருக்கா இல்ல இ
இப்பதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ம் வெளியூர்ல இருந்ததால தெரியல
ஓகே
எங் பெறவு காலைலயே எந்த்ச்சு அவருக்கு சாப்பாடு செய்யணு பசங்களுக்கு சாப்பாடு செய்யணு ஆ மாமனார் மாமியார் இருக்கறாங்க
ம்
ம் ஹும் அவுங் மாமனார் எறந்துட்டாரு
ஆ எறந்துட்டாங்க
ஆமா அத் ம் ஆமா நெஞ்சுவலி வந்து எறந்து ட்டாரு இப்பதா
ம் ம்
வயசானாலே எல்லாமே வருது
ஆமா வயசானாலே கஷ்டந்தா இப்பதா ஃபஸ்ட் டைமா அவருக்கு?
ஆ ஆமா ஃபஸ்ட் டைமே வந்து ம் இந்த மாரி ஆயிட்டாரு அ யாரு எதிர்பாக்கவே இல்லயா எல்லா வெள்ல போயிட்ருந் தோ கொல்லிக்கி போயிட்ருக்காங்க போல
ஓ இவங்க மட்டு தனியா இருந்தாங்
தனியா இருந்தாரா ஆமா அவரு வேல செஞ்சுட்ருந்துருக்கறாரு உள்ள வீடு கட்றதுனால
அ
ஆமா இவுங்க மாமியார் அவங்க அக்காவு கொல்லிக்கி போயிட்ருக்கறாங்க
ஓ
அவரு என்னா பண்ட்ருக்கறாரு வேல செஞ்சுட்டு போயி நெஞ்சு வலி வருதுன்னு படுத்தாரா அப்டியே போய் எறந்துட்ருக்காரு யாரும் பாக்காம போயிட்டாங்கோ ரொ ம்ப நேரோ கழிச்சு வந்து பாத்துருக்காங் க ஆஸ்பித்திரி கூப்ட்டு போனது அவரு எறந்துட்டாருமா அப்டின்னு சொன்னாங்களா
த்துல எல்லா யாரு இருக்க மாட்
அது கிராமந்தானக்கா ரொம்ப தூரத்துல ஒரு வீடு பக்கத்துல வீடு எதுவு இல்லல்ல நாங்க இருக்கறது இந்த தனியா வீடு இல்ல அந்த மாரி அங்க கொஞ்ச தூரோ போனா ஒரு ரெண்
ஓகே இ உங்க வீட்டுக்கு கீழ இருக்காங்கல்ல
எங்க ஹவுஸ் ஓனர்
ஆ அவுங்ககிட்ட எல்லா பேசுவியா?
ஆ அவுங்க பேசுவாங்களே நல்லா நல்லாதா பாப்பா எல்லா வயித்துல இருக்கும்போது எதாச்சு சமை க்கணுன்னா கடுப்பா இருக்குமா அவங்கதா சமைச்சு தருவாங்க எனக்கு
ஏ பரவால்லப்பா
ம் நல்ல டைப்புதா அது இல்லாம அந்த அக்கா நா போய் எனக் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அக்கா ஹோட்டலாடவச்சிருக்காங்க அந்த அன அண்ணனோட ஒய்ஃபு
ஓகே
அவங்க ஓட்டல் கடைவச்சிருக்காங்க அவங்க அப்பா வீட்டுலதானே நாங்க சின்ன வயசுலா போய் சாப்புடுவோங்க
அது நீங்க தெர்ல அதுக்கப் அப்புறதா இப்ப ஏ சொன்னாங்க இது மாரி அப்பா அங்கதா வீட்டாந்த கட வச்சிருக்காரு அப்டின்னு சொன்னா மே ஓ அவு பொண்ணு தனே ஃபேம்லின் ஆமாமா அப்டிபோது ஆமா வந்து ஒரு வருஷோ ஆ போது இப்ப தா எ பாப்பா
போரி போ பத்துலா பேசிருக்க மாட் அ அதுக்கப்பறோ தா நல்லா
ஆ ஆமா அவ அப்புள வேலைக்கு பொய்ட் ல்ல வீட்டுலயே இருக்க மாட்ட அதிகமாலா
நீ மாசமா இருக்கு பத் வேலைக் போனியா
ஆ அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்கள வர்த பிக்கல
ஓ
மேரேஜ் ஆயிட்டு வேலைக்கு போய்ட்டு இருந்தா ஒரு லைன் பாப்பா கன்சிவா இருந்தா ஃபைவ் மந்த்து போனே கடுபா நீ வீத்ல இருக்குது சொல்ட்டு
நீ வந்து எத்தன மாசோ வரைக் கு போன
ஃபைவ்மந்து வரைக் போனே நம்ம நம்ம ஏற்கனைய ஒர்க் பண்ண ஆஃபிஸா இருந்துந்தா நைன் மந்த் வரைக்கு போயிருப்ப அக்கட ரிலீவ் ஆயிட்டோல்ல நா ஒன் இயர் முன்னாடி ரிலீவ் ஆய்டுச்சு மருபடி போயி ரீஜாயின்க் கேட்டே கன்சிவக்கறீங்க ஏத்த கூடாதுட்டாங்க
வற நம்ப ஒர்க் பண்ணதுலயே வேலனி தனியார்
தனியாந்த சைட்ல ஒர்க் பண்ண கம்பெனி சேரிந்த கார் பாட்ஸ்லா தயாரி ப்பாங்கல்ல
ஆ
ஆ அந்த மாரி கம்பெனில ஒர்க் பண்ணே ஃபை மன்த்ஸ் வரைக்கு போன அங்கயுமே
ஓகே ஓகே
அடுத்து போயிட்டுர்ந்தே மேரேஜ் ஆன லீவ் போட்டதுனால வுட்டுட்டாங்க ஆல்ரடி கேட்ருக்கு பாப்பாது ஒரு வயசு ஆனா அந்த மாரி அப்பதா போ முடியு அங்கல்லா
அப்பொ பாப்பாவலா யாரு பாத்துப்பாங்க நீ போயி டா
பாப்பாவ அவுங்க ஆயாகிட்டதா வுட் டு போனு
சேரி அம்மா என்ன பேசிடுவாங்களா? நா பேசற்து கேக்குதா நீ பேசது எனக்கு கேக்கல
ம்
என்ன கேட்ட
அம்மா ஃபோன் மட்டு பண்ணுவாங்க எப்யாது
பண்வாங்களா
நா அதிகமா வந்து பேச மாட்டே அவுங்களு வேலைக்கு போறாங்கல்ல அனால நானு எனக்கு எங்க நேரமே இருக்க மாட்டெது இப்ப உங்களுக்கே எப்பயாதா கால் பண்றே ம் வேலை ரெண்டு
வேலயே கரெக்டா இரு க்கு கொழந்தல்லா வீட்ல இருந்துச்சுன் வச்சுக்க
கொஞ்ச நேரங்குட டைம் கெடைக்க மாட்டகி
ஆமா கஷ்டொந்தா
என்ன சொல்ற
எதாது செஞ்சு வச்சுட்டு போ முடியமாட்டுது கடைல சாப்பறதாது
கடைல வாங்கி சாப்புறியா எப்போ
உம் உம் ஆமா வீட்டுல வீடல யாராச்சும் இருந்தா பரவால
ஆஹ் பெரிய அழுவுறப்பல்லாம் நம்மளே பாத்துகனும் நம் அவளுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டதா
ஆமா ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல நீ எப்படிதான் சமாளிக்கிறன்னு தெரியல
என்ன பண்றது எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியது தான்
ஆ கத்துக்கனும் நாஒண்ணும் என்னா பண்றது என்ன சொல்ற
என்னாங்க வாழ்க்கை கத்து கொடுங்கத்தான் வாழ்க்கை
ஆமா
ப
உம் நானும் வந்துதானே எல்லாமே கத்துக்குட்டுன் அட்டு
அ பாத்துங்க அ பாத்துக்க ஆளு எல்லாம் ந என்ன பண்ண முடியும்
நம்மதான் பாத்துக்கணும் நம்மதான் பாத்துக்கணும் சமைக்கணும்
உ சாப்பிடணும் தவிக்கணும் சாப்பிடணும் குளியணும் அதை குளிப்பாட்டணும்
சரி பாப்பாவ யாரு குளிப்பட்டு கட்டு வா
மாத்தினா வாரத்துல ஒரு நாள் சண்டேில வந்து குடப்பாட்டிட்டு போவாங்க
அப்படி
ஆமா சண்டேதான் உங்களுக்கு லீவு
ஓகே
அது நல்ல சண்டை மட்டும் வந்தக்கு தண்ணி ஊத்தட்டு போவாங்க
அவங்களோட அம்மாவா
உம்
என்ன சொல்ற
அதான் மாமியார் தான் வந்து ஊத்தட்டு போவாங்க
உங்க மாமியார் தான் வருவாங்க
ம் ஆஹ்
உங்க அக்கா டெய்லி போன் பண்ணுவாங்களா
ஆ அக்கா பேசுறது இல்ல அதுதான் கோவமா இருது என் மேல அ அப்போ பேச பேச க்க
அக்காவும் கோவமாதான் இருக்காங்களா
ஆமா அக்க தான் கோவமாகீதுஅம்மா அப்பல்லாம் பேசுவாங்க
அம்மா கூட பேசுவாங்க அக்கா ரொம்ப கோபமா இருக்கு
ஆஹ் அதான் கோபமா இருக்கு என் இல்லது ஒரு வர்சம் ஆயிடுச்சு
அப்படியா
வந்து அந்த ரெண்டு மாசம் ஆயித்து இது வரைக்கும் அது பாக்கவும் இல் அது பேசவும்ல்ல சரிப்போ அப்படின்னு விட்டேன் நானும்
அப்போ அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு போல
அதுவும் எல்லாம் ஏதோ ஏய் நம்மள அவளுக்கு தொந்தர பண்ண கூடாது அப்படி சொல்லி விட்டாச்சு ஏ அப்பா பேசின பேசலன்னா போ விட்டேன்
சரி நம்மளும் டைம் குடுப்போம் கொறையாதா
அந்த பசங்கதா பாக்க முல்ல அதுங்கள அதுங்கள பாத்து பேச முல்ல அது பாப்பா என்கிட்டே தானே வளந்து அது அது என்ன நல்லா வளந்துச்சு பெருசாயிச்சி பாத்துக்கங்க அக்கா
மறந்துட்டு இருப்பாங்களா
பாட்டி வீட்டுக்கு போனாலே அது மறந்துரும் இங்க இருக்கிற வரைக்கும் தா ஆஹ
எல்லா பசங்களும் அப்டிதா போல
அவ்